ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ‌ கேக்குது
ஆ சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க
எதா தூங்கிட்டே இப்ப தா எழுந்தே
அப்டியா சம மழ வருதா அங்க
மழ பெய்தா
ஆமா மழ வர போது இங்க
மழ வரப்போதா நீங்களே சொன்ன எப்டி
ம் இல்ல இங்க செம்மையா இருட்டின் இருக்குது
ஆ ஹா செரிதா எங்க இருக்கீங்க
வீட்டு மேல
வீட்டு மேலயா
ம்
வீட்டு மேல என்ன பண்றீங்க
ஒர் ரூம்ல இருக்கிறே
ரூம்ல இருகீங்களா சேர் சேர்
ம் மழ வருது அதனால சும்மா காத்து வாங்கின்னு இருக்கிறே
வெள்ய எங்கேயு போலையா
வெளிவா இப்போ வந்து பர்டே ஃபங்க்ஷன் நெறய இருக்குது பசங்க எல்லா போனோ அதா மழ காத்து செரியான காத்தடிக்குது கண்ணுல மண்ணு உள் போது இல்ல போனு போனு போனு பிரியாணி சாப்பிட தேவ இல்லையா
ஓ
போனு இப்போ இப்ப வருவா அவ வருவா ஆளு
சேரி அஞ்சனா
சொன்னானா
ஆ சொன்னாங்க
ஆள் அப்டேட்டா போவே எல்லாமே கரெக்டா இருக்குதா எங்க போறே எங்க வாரேன்ட்டு
ஆமா அதெல்லா கரெக்டா பண்ணிருவா
ஆ ஆ
நாந்தா பண்ண மாட்ட அந்த அந்த ஒரு விஷ்யத்ல
புரில்ல
அந்த ஒரு விஷயத்துல நா தா பண்ண மாட்டே சரியா
ஆ ஆ
அவங்க பண்ணிருவாங்க
அவ கரெட்டார்க்குறா
ஆமா அந்த ஒரு விஷயத்துல கரெட்டார்ப்பா
உம் உம் அடி ஒரு ஒன் அவரு முன்னாடி அந்த சைடு மழ ஊத்துக்கொட்ட சைடு அப்டியே அந்தெடத்துலயெ டமால் டுமில் நிந்தது இப்ப தா இந்த சைடு வந்துங்குது
ஆ
செம்மையா பெய்ய போது நெனக்கிறே ஏங்க ஒரு கொஞ்ச நேரந்தா சாப்புட்டு சாப் ட்டு வர வரைக்கு இருந்தா போது அதுக்கப்புறமா வீட்டு உள்ள பத்துனுர்க்கறா
ஓஹோ சரிதா நல்ல நிம்மதியா அப்படிதானெ
ஆ ஆமா இப்ப எங்க இப்பயே செம்ம காத்து ஆனா லைட்டா தூரல் போட்து
ஓஹோ இப்பவே தூரல் போட்தா
ஆமா அங்க வேற மேலேதா வீட்டாண்டயெ பங்க்ஷனு
வீட்டாண்டெயேவா நாங்க இப்பதா கேக் சாப்ட்டே நா இப்ப தா கேக் சாப்ட்டனே
அப்டியா அவ அவனுக்கு கொஞ்ச குடுங்க
அது எப்டி தர்றது நா மட்டு சாப்ட முட்யூ
நாதா இப்ப அவ தா போன் பண்ணிக்கிறா
அதான
பண்ணிட்டிர்க்கா
எடுக்காதீங்க
ஆ ஆ எடுக்கல
ஆ நம்ம பேசும்போது யார் கால் பண்ணாலு எடுக்க கூடாது அ
உம் உம் உம்
சரியா
ஆ ஓகே ஓகே
நீங்க தனியாவா இல்ல தங்கச்சி யாராச்சி இருக்காங்களா போர் அடிக்காது வீட்டுல தனியார்ந்தா
என்னா பண்றது அதுக்கு
ஒரு தங்கச்சிய இல்லன்னா ஒ அண்ணன அம்மா கிட்ட கேக்க வேண்டியத்தா
சின்ன வயசுல நம்ம கேட்க முடியாதுல்ல
ஓ அதுவு கரெட் தா
ம்ம்
இப்டியே இர்ந்து பழகிடீங்க
அதுவம்மா அது நம்மளுக் ன்னு ஒத்தங்க சப்போட்டிவா இருந்தா நல்லாருக்குல்ல ஏன்னா ஒண்ணா அச்சின்னு புச்சினு
அதும் கரெட் தா
நம்ளுக்கு இல்ல
உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லா யாரு இல்லயா
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா எங் எப்டி சொல்றது ஸ்கூல்ல ரொம்ப இருக்காங்க
இல்ல பொதுவவே எல்லாரு ஓகே அந்த மாரியா
ஓகே அந்த மாரிதா
சேரிதா
மோஸ்ட்டா அப்டி இல்ல நம்ப வந்து நம்ப நம்ப அப்டி இருந்தாலு ஆப்போசிட்ல அப்டி இருக்க மாட்றாங்களே
ஆமா அதுவு கரெக்ட்தா
அதனால ரொம்ப வந்து அவ்ளோ டீப்பா குளோஸா ஆயி ஆயிடுவோ
ம்
நம்மளுக்கு இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லா ஊர்லதா நல்லா ஜாலியா சிரிச்சி பேசிகினு அவுனுங்க என்ன கலாய்க்கிறது நா அவுனங்க கலாய்க்கிறது அவ்ளோதா
ம்
ஓ
சேரிப்பா
ம்
நைட் டின்னர் சாப்புட்லையா
புரியல
நைட்டு சாப்புட்லையா அப்டினு கேட்ட
நைட்டா
ம்
அதுக்குதா வெயிட் பண்றேனே பசி வேற கில்லுது இந்த பிரியாணி பிரியாணிட்டு
அதா மதியானம் பிரிஞ்சி போட்டாங்களாமே கேள்விப்பட்ட
ஆமா போட்டாங்க எங் நாங்க போய் வாங்கல அவங்களே எடுத்துனு வந்து வீட்டாண்ட குடுக்குறானுங்க அங்க எவனு வாங்கறதுக்கு கூட போல
ஓஹோ
குட்டி வீடு பக்கத்துலயேதா அங்க
ஆஆ நீங்களு ஒரே வீடு தான கிட்ட கிட்ட
ஆ எங்க வீட்டு நாலு வீடு தள்ளி
நாலு வீடு தள்ளி தள்ளி இருக்கீங்களா அப்போ வி மட்டும்தா கிட்டக்கிட்ட இருக்கா கரெக்டா
ஆமா வீ வீடு பக்கத்துல
வீடு பக்கத்துல தொல்ல தாங்கவு முடியாது அவனால தொல்ல குடுத்துனே இருப்பா வீ தா
இல்ல வி எப்பமே நா மோஸ்ட்டா வி வீட்டாண்டதா இருப்ப
ஓ நீங்களுமா
ஆமா ஏன்னா பக்கத்துலன்றதுனால இப்போ வி வீட்டு மேல தா இருக்கற
ஓ சேரி சேரி
அதா
எப்டி எல்லாரு சேந்துதா கெழம்புவீங்ளா வி நீங்க குட்டி
ஒன் போனா ஒன்னா போவோ எங்க போனாலு ஒரு பஃங்க்ஷன் போனாலு செரி நா வி குட்டி எல்லாத்துக்கும் நா அதா நாங்க மூனு பேரு வி நானு குட்டி ஒரு பைக்கு எங்க போனாலு
எங்க போனாலும்மேவா
ஆம்மா இப்போ ரொம்ப லாங்லா போனா நம்ம வண்டி தாங்காது நம்ளால தாங்க முடியாது இவனுங்க ஜாலியா உக்கான்னு வருவானுங்கோ நம்ளால் தாங் ஓட்ட முடியா
பரவாயில்ல நீங்க இல்ல இல்ல அது பெரிய வண்டிதானே பத்தடிக்கு மேல
பெரிய வண்டியா
ஆமா அது பெரியவண்டிதா
பெரிய வண்டி அது வேற சீட்டு சின்னதுல மூனு பேரு ஒக்கார முடியாது
மூனு பேரு உக்கார முடியாது ஆனா ஒருத்தர் தா உக்கார முடியு அதா உங்க கேள் ஃப்ரெண்ட் தா உக்கார முடியு
அதெல்லா நம்ள ஆசப்படக் கூடாது அதல்லா அது வரப்போறவங்க எப்டியோ வருவாங்க அது வரியு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதா
அது ஓகேங்க அதுக்கு ஏ இப்பவே இந்த பைக் வாங்குறீங்க
நம்மளுக்கு புடிக்கணுல்ல நம்மளுக்கு புடிச்சத நம்ம வாங்குறோ அவங்க சா அவங்க இவங்கள கூட்டின்னு போனுன்ட்டா வாங்கறது
சேரி சேரி
அதுதா நா வண்டி குடுக்குறே குட்டி வந்து நல்லா ஓட்ட கத்துனான குடுக்குறே அப்ப நீயு அவனு போயிட்டு வாங்க
குட்டி நல்லா ஓட்ட மாட்டான்தானே வண்டி
ஆமா
அது நல்லாவே எனக் தெரியு ஆனா கூட்டத்துல ஓட்ட மாட்டேன்னு சொன்னா
ஆமா ஆமா டிராஃபிக் ஓட்ட மாட்டா அத்தா ஒரு நார்மலா ஓட்டுவா நார்மலா ஓட்டுவா எந்தத்துல எப்டி போனுன் தெரியாது அதுதா கத்துக்கணு அதெல்லாம்
சொல்லித் தரலால்ல பாவம் தானே அவெ
கத்துத்தரனே நான் தா வண்டியே ஃபஸ்ட் குடுத்தே ஓட்றதுக்கு எங்க அப்பா வண்டிய அப்போ
ஓ
அதுதா ஃபஸ்ட் ஓட்டுவா அதுக்கு முன்னாடி அவெ டி வி எஸ் ஓட்டுவா
தவுலதா பேசுவா எனக்கு அது தெரியு இது தெரியு அப்டின்னுட்டு ஆனா ஒன்னுமே தெரியாது அவனுக்கு
ஆ என்ன தெரியு என்னா என்னா சொ நானா கத விட்டுருக்கே சொல்லுங்க
ந நானா எப்டி சொல்றது ரொம்ப சீன் போடுவா
ஆ
பஸ்ட் அந்த சீன் போட மாட்டா என்கிட்ட எத இருந்தாலும் பொரு ம்மியா அப்பாவியா இருப்பா இப்ப என்னன்னா என்கிட்டயே சீனு போடுறா என்னயே கத்துறா
ஃப்ரீடம் ஆயிச்சு அதுதா
ஃப்ரீடம் ஆமா நா குடுத்துட்டே ஓவரா எடொ
இல்ல நீங் குத்ததுனால் தானே வந்திருக்கா
கரக்ட்டு தா இருந்தாலும் ஆமா அது எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன் சொல்ட்டுதா அமைதியா இருக்க இல்லன்னா அவ எப்பவுமே அழ வெச்சுன்னே இருப்பே
அ நீங்க ஏதாசி பேஷா வெச்சுங்க நீங்க அது நீங்க எதாச்சு அவங்களு சண்டப் போட்டிங்ன்னா வச்சுங்க அவளுக்கு கேட்டரிங்ல அத பத்தி ஆளு ஒரு மாரி சோகமா உக்கான்னு இருப்பா போட்டு கலாய்ச்சுன்னே இருப்போ
தெரியு தெரியூ அவ பாட்டுன்னு அமைதியா இருப்பா எது யாரையூ நோண்ட மாட்டா
ஆமா போட்டு கலாய்ச்சின்னு இருப்போ ஆளு ஃபோன் பேசுனா கூட வச்சுங்க ஓடுவா ஆளு நாலா பக்கத்துல தான இருப்ப ஆமா ஓட்ருவா
தெரியூ தெரியூ
அதுக்கப்பமா நாங்களே மோஸ்ட்டா நாங்களே டிஸ்டப் பண்ண மாட்டோ
அவனயா
ஏன்னா ஆனால தா உங்ககிட்ட ஃபோன் பேசுவ இல்னா டிஸ்டர்ப் பண்ணா ஃபோன் பேசுவா பேசவே முடியாது அவனால
தெரிஞ்சனால தான
ஆ ஒரு ஒரு நேரத்துல மெண்ட்டல்லு மேரி கத்துவா
ஏ
ஆமா லூஸ் அவ கொஞ்சோ சைக்கோ
இல்ல எனக்கு புரில எனக்கு உண்மையாவே ஒன்னு புரில அவ சொல்றா ஏகிட்ட உன்னைய நா பொறுமையா பேசுற என்சு பொறுமையா பேசுற அப்டின் சொல்லுவா
புரில
பொறுமையா பேசுற பொறுமையா பேசறன் சொல்லுவா
அ அ
என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்தாத என்ன பாத்தன்னா நா சைக்கோ ஆயிடுவ ஒண்ணு சொல்லுவா நெஜமா அவ சைக்கோ ஆயிடுவானா
ஆஹா சும்மா இப்ப எப்டி சொல்றது நம்ப கலாய்ச்சா நம் கலாய்ச்சா நம்ள நம்ள அப்டே திட்டு திட்டுவா அப்பறமா அதனால அப்டி சொல்ற
அப்ப நார்மலாவே அவ ஓகே தானா
நார்மலாவே
எப்டி சொல்றது கோவோ வந்தா இந்த மாரி
ம் ம் அப்டிலா இல்ல அப்டிலா சும்மா அதல்லா
ஆமா
அந் மாரிலா எதுவுமே பண்ண மாட்டா
தெரிமா
அ
அது எப்டி சொல்ற சும்மா
சும்மா சும்மா வாய் வார்த்த தா அது
அனா அவ எங்கிட்ட கோபமா இருக்கும் போ து என்ன தெரிமா பண்ணுவோ சில டைமு இந்த தர இருக்குல்ல அங்க போய் குத்துவா
புரியில ஆ போலான்டாக இன்னது
பத்து நிம்ஷோ ஆயிச்சு நீங்க போங்க நா பாத்துக்கற
புரில கேக்குது சொல்லுங்க
இல்ல நீங்க போங்க சாப்டுங்க போங்க
இல்ல இல்ல இப்போ சொ நீங்க அதுதா இன்னாவோ சொல்றதுக்கு வந் சொல்லி முடிச்சிருங்க போய்ருவ
அதுவா அ இந்த கோவ வந்துச்சுன்னா
ம்
செவுத்துல குத்துவாங்க
ஆ இவ பண்றானா
ஆமா
ஆ சும்மா சும்மா கலைங்க பைத்தியோ பைத்தியோன் கலைங்க ஆ ஒண்ணு இல்ல சும்மா அவ ஜாலியாதா ஜாலி டைப் பைய இரு இரு நா கலாய்க்கிற அவன கலாய்க்கிற தனியா இருக்கும் போது கலாய்க்கிற ஆஹும் அ அவுங்க குத்துவாங்க கன்ஃபார்ம் குத்துவாங்க அவ குத்தற ஆளுதா குத்துற ஆள்தா
ஏ அப்டி சொல்றீங்க
அவ ஒரு ஒரு நேரத்துல அப்டி ஆய்டுவான்ல அப்பா சம வெளிச்சமா இருக்குது
வெளிச்சமா இருக்குதா
ஆமா இப்ப அப்டி அடிக்குது மின்னல் அந்த சைடு
பைக் ஓட்ட போறீங்களா
ஆஹா இல்ல அப்டே நடந்தே பக்கத்துலயே பக்கத்து தெரு
செரி செரி
பேசுறீங்களா அவங்கிட்ட
குடுங்க
குட்டி வாயாடா டேய் குட்டி டேய் குட்டி டேய் பேசறா வந்து டோலி டோலிடா ஹலோ
ஆ அப்ப நீங்க பேசுங்க
அவ்ளதா டைம் ஆயிச்சு செரி ந அப்பறமா நீங்க அப்னா ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க
செரி ஓகே பாய்
ஆ பாய் பாய்